ஆ கேக்குது
ஆ இப்ப எப்டி தெரிமா இப்ப நா நைட்டு தூங்க போறன் வச்சுக்கோங்களா
அ அ
தூக்கு போற்துக்கு முன்னாடியே டக்குனு அவ்ங்க நியாபகோ தா வரு அப்ப கால்ல ஏ சொன்னா நம்மாட்டிங்க கால்லே ஏஞ்சிக்கிறப்ப கூட தூங்கி ஏஞ்சோன டக்குனு எனக்கு அவங்க நியாபகோ தா வரு அந் அந்த மைண்ட் செட்ல இந்து என்ன சொல்றது நா எனக்கு தெரியு வெளிய வரணுன்ட்டு நானு ட்ரை பண்ணிட்ருக்க பட் டக்குனு எனக்கு அது ஆனா எப்டின் தெர்ல எப்டி நா வெளிய வரது அதுல இருந்து அப்டின்
இதுதா நாலு பசங்க
அதுதா ஏனா அதுலயே எனக்கு ஓவர் திங்கிங் ஆயி ஆயிதா இந்த மாரி
வேற எதாவு ஒர்க் ட்ரை பண்ண வேண்டியதான இந்த இதுல ஃப்ரெண்டுகிட்ட வேற ஏதாது கேட்டு வேற ஏதாது ரெடி பண்லாமானு
ஆ ஆ அதுதா அதுதா நானு கேட்டுதா இருந்த சொரிய எல்லா என்னன்ன சொல்றாங்க நா இங்க லோக்கல்ல தா ஒர்க் பண்ணிட்ருக்க எல்லா சென்னை போ அப்டின்றாங்க
ஒரு நிம்ஷம்பா கா வாட்ஸ்அப்ல அந்த இது பேசி அம்ச்ச ஆப்பு சாரு ம் ஹலோ
ஆ ஹலோ ஆ அதுதா எல்லா சென்னை போ அப்டின்றாங்க
ம் ம்
இங்க அதா அதா இங்க இங்க இருக்காத சென்னை போ பங்ளூர் போ அப்டின்றாங்க அனா அது நா இங்க இருந்தா அவுங்களுக்கு விட்டு போறதுக்கு மனசு வராத்னால எனக்கு அப்டியே அந்த இது ராவே இருக்கு
ம் ம்
தெரியுது எனக்கு சேல்ரி வேணு நல்லா யேன் பண்ணனு அப்டின்ட்டு பட் இந்த இதுல வந்து ந டுல மாட்டிக்கிட்டன்ற மாரி இருக்கு எனக்கு செக்கான மாரி
கொரங்கு போச்சா ம் ம் ஆமா கஷ்டமாதா இருக்கு ரொம்ப கஷ்டமா தா இருக்கு என்ன பண்ற அத நீந் தா முடிவு பண்ணணு டிசைட் பண்ணணு
அதுதா
ம்
மேக்சிமம் ஓவர் திங்கிங்லந்து வெளிய வன்ட்டாலே போதுன்ற மாரி இருந்தது
ம் ம் அத நீ கேட்டூடு இப்ப ஊருக் கு போறதுக்குள்ள கேட்டுடு அது ஒன்னு பிரச்சன இல்ல ஏதா இந்தாலு பாத்துக்லா போல்டா கேட்டுடு கேக்கறது ஒன்னு சன இல்ல ஓப்பனா சொல்லியே கேட்டர்லா ஏது மனசுகுள்யே வச்சது ஒன்னு இன்ன நீ ஒரு ரெண்டு மூண் மாசோ கழிச்சி கேட்டாலு என்னா பதிலு வருன் இப்பேயே தெரிஞ்சிக்கிறது எவ்ளோ பெட்டர் அதுக்கப்றோ மைண்ட் வந்து ஒரு மன நெலமைக்கு வந்துரு அத நீ அக்சப்ட் பண்ணிக்கிட்டு தா கேக்கனு செரியா எதாந்தாலு ஓகே எதுவாந்தாலு ஓ கே அப்டின்றத மைண்ட் செட்டுக்கு நீ வந்துர்னு
ம் ம் ம் ஆமா ஆமா கரெக்ட்டு
அவுங்க மனசுல என்ன இருக்கு ம்
ஆ அதா நீங்க சொல்ற மாரி இப்ப கேட்டர்லா ப்ராப்ளம் இல்ல எனக்கு அதா சொன்ல்ல ஒரு பயோ அந்த ஒரு அளவு பேசாம போய்ட போறாங்களோ பேசாம போய்ட போறாங்களோ இருந்தது எதோ
வேற மார் பேசு செரி இதே மாரி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ எவ்ளோ நாள் வாழ்ந்துடு எவ்ளோ நாளு பேசிட்ருப்ப ஒனக்கு ஒரு விஷ்யோ அவுங்க கிட் டர்ந்து வேனு இல்ல அவுங்க பேசாமருக்கறது நம்ளுக்கு போது வேற எதுமே வேண்டனா இத நீ அப்டியே கன்டினியூ பண்ண வேண்டியத்தா
அதுக்குனு இவ்ளோ நாள் இப்டியே
ஆ அதுக்கு தா சொல்ற நானு அதுக்கு நீ மொத உன்ன வந்து ரெடி எதுவாந்தாலு நம்ப வந்து மைண்ட வந்து அக்சப்ட் பண்ணிக்கணு அத வந்து நம்ப ஏத்துக்கனு அத ஃபஸ்ட் உன்ன ரெடி பண்ணிக்கிட்டு போய் சொல்லு வெயிட் பண்ணு ஒன்னு பிரச்சன இல்ல
ம் ம் ம்
காலையிலயே போய் பாக்குறன்ற பாரு அந்த மாரி போய் பாக்கவே கூடாது அவுங்க ஸ்டடையோ அந்த மெசேஜ்யோ எதையுமே நீ போய் பாக்க கூடாத் பாத்தியா பாத்த ஒட்னே டெலிட் பண்ணிவிடு ஏதாது ஷேர் பண்றீங்க நேத்து அதுலா உனக்கு அங்க போவாது அது இருக்றதுனால தான உனக்கு பாக்க சொல்லுது அது டெலீட் பண்ணிட்ட அப்டினா வெரு இத போய் என்னாத்த பாப்ப
ஆமா கரெக்ட்டு
அதெல்லா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ம்
சம்மந்தமே இல்லாம் போய் அவங்க லாஸ்ட் சீன போய் பாக்கற
அது நம்முளுக்கு அது வந்து அதுல வந்து என்ன வர போது
அதுதா
அதல ஒன்னுமே இல்ல மெசேஜ் பாக்காத நம்மளுக்கு கொஞ்சோ டிஸ்டப் ஆகு இப்டியெல்லா நம்ம கிட்ட சேர் பண்ணிர்க்காங்க பேசிர்க்காங்க
ம் ம் ம்
அப்ப நீ அத போய் பாக்கவே கூடாது நீ என்னா பண்ண நீ ஓ லாஸ் இந்த ஆதார்க்கா இது அது இது பண்ணிதுன்னா அதுவுமே ஒனக்கு தெரியாது
ஆம்மா கரெக்ட் அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது கரெக்ட் ம் ஆம்மா ஆம்மா
என் ப்ரெண்டு ஒண்ணுருக்கு அது இதே கததான் சொல்லிட் ருக்கு நா திட்டின்னே இருப்பே லாஸ் சி சின் பகரொ லாஸ்ட்டு சீனு ச்ச கப்பா ஆன்லைனல வர ப்ப ஆன்லைன்லன்னு போறாங்க எப்ப ஆஃப் யோ என்னால முடியிலயே அப்டின்ன நானு என்ட தய்வு செஞ்சு சொல்லாத னோனி அதுவ் ஒண்டிதா எங்ளுக் ஒரு ரிலாக்ஸ் இவுங்க ஸ்டேட்டஸ் வைக்கில்யா அவுங்க பாக்கறது அவுங்க ஸ்டேட்டஸ் வக்றது இவுங்க பாக்றது அவ்ளோதா
உம் உம் உம் ஆம்மா உம் உம்
வேல உங்ளுக்
அம்மா நறைய பேர் நறைய அட்வைஸ் சொல் சொல்லிருக்காங்க வேற ஒ லைஃப்ப முன்னேறி பொய்ட்டேரு யாரு டிஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாத அப்டின்டு பட் ஆனா நானு அதா வெளிய வர ட்ரை பண்ணின் தா இருக்க
ம் கேக்காம்லே ஏதுக்கு ட்ரை பண்ற கேட்டுட்டு ட்ரை பண்ணு கேக்காம்லே ஒரு விஷ்யோ இருக்கா இல்யா எதுமே தெரில
ம் ம்
தெரியாம்லே
கரெக்டு கேட்டர்ணு அ அதா செரி எப்டியோ இந்த ம கேட்டர்ணுன்ற ஒரு மைண்ட் செட்ட தா இருக்க பாப்போ என்ன நடக்குதுன்ட்டு
யார்டியு இந்த ப்ப டிஸ்கஷன் பண்ணல என்டதா ஃபர்ஸ்ட்டு கேட்ருக்க இல்ல இதுக் முந்தி கேட்டிட்பியா
இல்ல இல்ல ஒங்ளுதா நா ஃபஸ்ட்டு கேக்க நா இந்த மாரி யார்டியு பேஸ்னா அத சொல்ற ஸ்டேஜர்ஸ் யார்டயு நா பேசவே மாட்ட நானு கொஞ்சொ அப்டே காம்மா இருப்ப நா ஒங்கூட பேசுறப்ப ஒரு கம்ஃபடப்புள்ளா இருக்கு நீங்க ஜா கொஞ்சொ ஃப்ரீயா பேசுறீங்க நானு இதுவரைக்கு யார்டையும் சொன்னது கடையாது இந்த மாரி
ரெண்டுங்க
பிரண் ட்டு பிரெண்ட்ஸ்ல்லா கூட இருக்க பிரெண்டஸ் கிட்ட மட்டு சொல்லிருக்க ஃபோன்ல்லா பேசுன்து கெடையாது ஜஸ்ட்டு நேர்ல இர்க்றப்ப பேசிர்க்கா
புடிக்கு உங்ள புடிக்கு பாத்துருக்க அவுங்க அவுங்க யார்டியா பேசுறாங்ளா அந்த மாரி எதா கேட்ருக்யா
அவுங்க நா அ இல்ல அவுங் கேட்ருக்கு ஃபிரெண்ட்ஸ் நற்யஇர் காங்க ஃரெண்ட்ஸ் கிட்ட பேசிட் ருக்காகன்ற மாரி கேள்விப்பட்ட
ம் ம் வர ஒரு நிம்ஷ நிம் அத வெள்ள வந்துர்ர நா வேல செய்ற எடத்துல முருகா அவுங்க பக்கத்ல போய் வேல செய்றனா தொலும்பல்லா பாத்து வுட்டுன்ணு அவுங்க பேசின் இருக்காங்க அ பன்ட்ட
அ அ அதா ரொம்ப ஒரு மாரி நாய்ஸியா இருந்தது பேக்
ம் அம்மா அம்மா அம்மா அம் ஆம்மா வண்டெ வண்டே எடைல அதுங்க கம்முன்னுதா இருந்துச்சிங்க அதுக்குள்ள சிரிக்க ஆரம்பிச்சுருச்சி வேல முடிச்டாங்க
அ அ அ
அத பேசிட்டு இருக்கிங்க சோ இப்பதா ம் அதனால அவுங்க யார் தியா பேசுறாங்ளா என்னா ஏது எதாது கேட்டாதான நம்பளுக் தெரியு அதனா கேட்டு கேதர் பண்ணு ஃபஸ்ட்டு வேற் யார்கிட்டயாது பேஸ்றாங்ளா வேற எதயாது இது இப்ப ஒன்ல ஃப்ரெண்டு மட்டு தானா இல்லன நீ மட்டு் தா புரப்போஸ் நீ மட்டு தா நனச்சிட் இருக்கியா இல்ல அவுங்ளு உங்கிட்ட தா பேசணு நீ சொல்றது எது எதிர்பாக்குறாங்ளா இல்ல அவுங்ளுக் எந்த ஐடியாவுமே இல்லியா நம்ப சொன்னதுக்கப்றோ எதா ஐடியா வர்லான் இருக்கா அப்டின்றத கேட்டுர்லா எட் தாம மனசுக்குள்ளே வச்சின் இருக்றத விட கேட்டுறது எவ்ளோ பெட்டர் என்னக் பொருத்த வரைக்கு ஏன்னா இப்பல்லாம் போட்டிகள் நிறைந்த உலகம்
ஆமா ஆமா கரெக்ட்டு
ஒரு சி இதுதா எப்படி சொல்றது சொல்லிடு ஒப்பனாவே நீங்க தனியா இங்கியோ வரல போறீங்க இல்ல உங்க கூட பேசனுங்க அப்டின்ங்க இல்லய சாட்ல ஒரு மெசேஜ் போட்டு உற்று இன்னாரு கீழ இறங்
நாளு நானு நானு யோசிப்பே நா டைப்பல்லா பண் ணுவே டைப் பண்ணி வச்சுப்பே கீப்பேட்ல ஐயோ அனுப்பலாமா வேணாமா
அய்யயோ நீ என்ன இப்படி இருக்க இதெல்லா லேடிஸ் பிள்ளைக பண்ற வேல
அதுதா நா டைப் பண்ணி வச்சுப்ப ஐயோ அவங்க எதாவது தப்பா எடுத்துப்பாங்களா அந்த மார்லா யோசிப்பே அதா அப்னா பாருங்க நா எந்த அளவுக் கொஞ்சம் பிரெயின இது பண்ணி வச்சிருக்கேன்ட்டு
ஆமா ஆமா இவ்வளோ பய தேவ இல்ல இப்ப அந்த பொண்ணு உன்ன விட அதிகமா சம்பாரிக் கிறன்றனால தா இவ்ளோ இது அதுவே நார்மல் பீபிள் நார்மல் பர்சன் அவங்க எதயு க்கம் ஏன் பண்ல அவங்க நார்மலா தா இருக்காங்க நீ நேரடியே போய் சொல்லிற்லா உனக்கு அந்த அந்த துணிச்சல் வந்துரு இப்ப அவங்க நம்பள விட கொஞ்சோ அதிகமா சம்பாறிக்கிறாங்கனப்போ யோசிக்க வேண்டியது மாரி சு ச்சுவேஷன் வருது இல்லையா ஒரு சில புள்ளைங்க பாத்தீங்கன்னா நல்லா ஏன் பண்ணுங்க வீட்டுக்காரன் டிரைவர் ஆட்டோ ஓட்டுறவங்க அந்த மார்ல்லா இருப்பாங்க அது அவங்க மனச நம்ப அவங்க மனசுல நம்ப இருக்கிற விதந்தா
ம் ம்
நம்பளோட நம்மளோட இன்கம் நம்மளோட கேரியர் இது எல்லாமே அவங்க எந்த மைண்ட் செட்ல நம்பள ஏத் துக்கிறாங்கன்றதுல தா இருக்கு ஒரு சில புள்ளைங்க அப் புடியு இருக்கு ஒரு சில புள்ளைங்க நறையா நம்மள விட நறையா சம்பாதிக்கணு நல்லா ரிச்சா இருக்கணுன் இரு க்கற பிள்ளைங்களு இருக்கு எப்படியா பட்ட புள்ளையா இருந்தாலு மனச ஒடஸ்ட்டா ஒண்ணு பண்ண முடியாது நம்பளுக் அடிட்டு தா அதுதா அது வந்து எப்டின் தெரியல எனக்கு ம் அவங்க எடுத்துக்கிற விதங்கள் தா நம்மள ஓகே கே ஒருத்த வந்து அவங்க கேரக்டர் புடிச்சிருக்கு செல பேருக்கு செல பேருக்கு வந்து எ அவங்களோட உரு உருவ அமைப்பு அக அழக புடு ச்சிருக்கு செல பேருக்கு பேசுறது பிடிச்சிருக்கு செல பேருக்கு செல பேர்க்கு கேர் பண்றது புடிக்கு ஒருத்தங் கிட்ட எதாவது ஒரு பர்சனால்ட்டி இருக்கு
ம் ம் ம் ம்
என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றா இல்லையா அவ நல்லாவே இருக்க மாட்டா பாக்றதுக்கு கண்றா ஆனா அவன நா நேர்ல கூட பாத்ததேல்ல சும்மா ஃப்ரெண்டு தான் ஆமா என்கிட்ட எ எனக்கு கல்யாணம் ஆயடுச்சு கொழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க எல்லாமே தெ ரியு அவன் அவனுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு கொழந்தைல்லாம் இருக்கு எங்கிட் ட வந்து உங்கள புடிச்சிருக்கு உங்கள விரும்புற நா ஏய் கல்யாணம் ஆன ஏண்டா நீ விரும்புற எனக்கு புடிச்சிருக்கு அவ்வளோதான் உங்களுக்கு புடிச்சிருக்கோ புடிக்கலையா அது எனக்கு தெரியாதுன்றா சமையா திட்டி விட்டன் அது ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்
ஐயோயோ அப்ப அவுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஓ இதுன புதுசா இருக்குனமே
ஐயோ ஐயோ இதெல்லாம் செம காமெடியா இருக்கு எனக் கு நிறைய இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க என் ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டு கெட்க்காங்க ஆனா இனி வரைக் கு அவர் நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்காப்புல நம்மளுக்கு பிடிக்கல ஒரு விஷ யொ அ அ அக்சப்டட் ஓகே உனக்கு பிடிக்கலையா அத நா பண்ண மாட்டேன் இருந்தாலும் அவுங்க மைண்ட்ல இருக்கிறத நம்மகிட்ட சொல்லிட்டாங்க உனக்கு பிடிக்கலையா அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல நீ மட்டு ஒ வேலய பாரு நா மட்டு எ வேலய பாரும்பா அவ்ளோதா
அ
சிரிச்சுட்டு கெடப்பே நானு அந்த மாரி இருக்கு நம்மளுக்கு அந்த மெய்ன் செட்லா கெடயாது ஆனந்திக் தெரியும் நம்மளுக்கு அந்த மாரி ம ஏன்னா ஒரு லைஃப்ல இருக்கவங்க வந்து இந்த மாரியல்லா பண்ண மாட்டாங்க அப்டி இருந்து பண்றதெல்லா இருக்கு நெறய இருக்கு
உம் உம் உம் எல்லா அவுங்களுடைய அவுங்க அவுங்களுக் மைண்ட் செட்தா மைண்ட் செட் பொறுத்து
சொல்றோ அது வந்து அவுங்களுக்கு புடுச்சிருக்குது ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட புடுச்சிருக்குது அதனால நீ ஃபேமிலிய வுட்டுட்டு ஓடி வந்துர்னு என் கூடே அந்த மாரியான கேரக்டர்ல அது ஒரு ப்ரொப்போசல் மாரி சொல்லிட்டு இருந்ததுங்
ம் ம்
ஐயஸ் நீ எப்டி இருக்குறேனு சிரிப்பா இருக்கு எனக்கு
அ சிரிப்பு நீங்க சொல்றப்ப எனக்கு சிரிப்பா தா இருக்கு இன்னடா இதுன்ட்டு
நெறய இருக்குதுங்கப்பா நெனச்சாலே சிருச்சிட்டு இருக்கணு அதுவே நல்லா தா இருக்குது ஜாலியா தா இருக்கும் பரவால்ல கல்யாணத்துக்கு அப்புற ஒரு ப்ரோபோசல் ஒரு ப்ரோசனுக்கே அவ அவ நாக்கு தள்ளுது
ஆமா
ஏய் என்ன வச்சு நீ ஒண்ணு காமெடி பண்ணலயே பாரு சிசி நா ட்ரூவா தா சொல்றேன்வாரு போடா லூசு பயலேனு திட்டிட்டு
அ
ம் ஆனா இனி வரைக்குமே நல்லா நல்ல அழகா ஒரு ஒரு அழ ஃப்ரெண்ஷிப் மாரி நல்லா போய் டேதா இருக்கு அந்த லைஃப்
ஓ
எனக்கு ஒரு ஏதா ஒரு இஷ்யூனா அவன் ஹெல்ப் கேட்டா பண்ணுவா நானுமே பண்ணுவே ஆனா அந்த மாரி ஊடல் அந்த மாரி தா எதுவுமே கெடயாது அது ஒரு புடிக்கு சொல்றதுக்கு விரும்புற சொல்றதுக்கு நெறய வித்தியாசங்கள் இருக்கு நா நா பிடிக்கும்னு சொல்லுவே அவ விரும்புறே சொல்லுவா சிருச்சுட்டு கெடப்பே நானு நல்லா இருக்கு ஆ ஓகே பை
ஆ